ஹலோ அலோ கேக்குதா
கேக்குதுங்க அக்கா
ஆ ஓ என்ன பண்ற
அக்கா நா இப்பதாங்கா சாப்புட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்ருக்கேங்கா
ஓ ஓ சாய்ங்காலோ நேறமாச்சு இப்பதா சாப்ட்டியா
ஆமாங்கா கொஞ்சோ லேட்டாயிடுச்சுங்க தோட்டத்துல வேல இருந்ததுங்க அத செய்து முடித்து விட்டு அப்புறோ இப்பதா உணவாருந்தன்ங்க
ச சர் சரி என்ன வேல இருந்துச்சு
ஒளவு ஓட்டுற வேல இருந்துச்சுங்க்கா அப்புறோ ஒளவு ஓட்டிட்டு இப்பதா வீட்டுக்கு வந்த அதுக்கப்புறோ சொட்டு நீர் பாசனத்துக்கான டியூப் வந்து இழுத்து போட்டு இப்பதா வந்தங்கா
ஓ செர் செரி செரி செரி ஏ நீ மட்டுமே இழுத்தியா இல்ல அம்மா அப்பா யாராவது
இல்ல நா மட்டுமே தான்கா எந்த ஆளு வரலேங்கா ஆன் மட்டுந்தா இழுத்தே
செர் செரி செரி செரி என்ன போட்டீங்க காட்ல
க்கா சோளம் போல்லங்கா
ம் ம் என்ன சோளம் மஞ்ச சோளமா வெள்ள சோளமா
இது வெள்ளச்சோளங்கா
ஓகே ஓகே ஓகே கொஞ்சோ மட்டுமா ஆடு ம மாட்டுக்கு
ஆமாங்கா ஒரு ரெண்டேக்கரு மட்டு
ம் ஷும் செரி செரி செரி பச்சத்தட்டு ஆல்ரெடி இருக்கு இருக்கா இல்ல போருகிரு பாதி வளத்துட்டு இருக்கா
தட்டல்லைங்கா
ம்
ம் ம் வரத்தட்டு தா இருக்குது அப்புறோ இப்ப போட்ருக் குங்கா
ம் ம் ஷும் அப்ப இப்ப இது பச்ச இப்ப மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பச்ச இருந்தா தான
மாட்டுக்கு பச் அ அதுக்கு பில்லு இருக்குங்க்கா சூப்பர் நேட்டிவ் ன்னு ஒரு பில்லு இருக்குங்க
ஆ
அந்த பில்ல டெய்லி அறுத்து போட்டுருவோங்க அது ரெண்டு காட்டுல இருக்குங்க
உஹ்
அத அறுத்து போட்டுருவோங்க
சேரி செரி செரி செரி
உம் உங்களுக்கு உங்களோட ரொட்டீன் எப்படி போச்சுங்க்கா
ஆஹ் பூச்சு புடியும் கொட்டு கொஞ்சம் வாங்குறது இருந்தது அது போக வந்து தோட்டத்துக்கு போயிருந்தோம் இன்னைக்கு அங்க என் அத்தையும் மா மாவும் புல்லு அறுத்து வச்சிருந்தாங்க அது கொ போயிட்டு வண்டியில எடுத்து வச்சு கொண்டு வந்தேன்
சரிங்க
இங்க கொஞ்சம் வீட்டு்ல வந்து அதான் இது சீம்பிள் மட்டும்தான் இருக்கு பே
சரிங்க
சோ அதுமே பத்தாது இல்லையா நாம கொஞ்சம் இதுவுமே பில்லு ஏதாவது கிடைக்கிறது வச்சு போட்டாலும் தானே கொஞ்சம் பால் இருக்கும்
உ கண்டிப்பாங்க
உம் அதனாலதான் போயிட்டு கொஞ்சம் எல்லாம் அறுத்து வச்சிருந்தாங்க சேரி கொண்டு வந்தேன் நானு
சரிங்க
அது போக அப்புறம் பேது பண்ணுச்சுங்க நீங்க ஆட்டுக்கெல்லாம் அஹ் அஹ் எந்த மாதிரி புல்லு போடுவீங்க
ஆட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பூளப்பூ வேற எந்த அஹ் இ இது தட்டும் கட்டுவாங்க பச்சத்தட்டு இல்லைன்னா செம்மந்தழை அதுக்கப்புறம் சணப்ப தழை அதுக்கப்புறம் தக்கு பூண்டு தழை
உஹ்
நெறைய வகையான தழைகள் எல்லாம் அது கட்டுவாங்க
மேய்க்குறதெல்லாம் இல்ல கட்
உம் ஆமா மேய்க்குறதுல்லாம் இல்லங்க ஆமாங்க முடிச்சுட்டு வந்துருவோங்க
நம்மளது அப்டித்தான் ம் இது தல எது இதுன்னு தெரில ஒவ்வொரு நாளைக்கும் வ வாழ மரத்து அந்த ஏன் வாழமரத்து இலைக்கும் பெருசு பெருசா தண்டு வெட்டி கொண்டு வந்து தட்டுவாங்க அது போக தென்னமட்டை இருந்து கீழ கொஞ்சம் வந்து தென்னமூல கொஞ்சம் சிறுசு நட்டு வச்சது இருக்கு சோ கீழ வ ரதெல்லா கீழ முட்டுச்சுனாலும் வந்து நம்ம நடக்குற பாதையில இருக்குறப்ப அது நம்மளுக்கு டிஸ்டபன்ஸா இருக்கும் இல்லயா சோ அதையெல்லாம் வெட்டிட்டு வந்து ஒண்ணு ஒண்ணு அப்பப்ப கட்டுவாங்க அது போக வந்து அது இங்க ஒரு முக்கால் ஏக்கருக்கு வந்து பட்டு தழக ஊனிருக்கோம் நாங்க
சரிங்க
அது வந்து வெட்டி வெட்டி அப்டியே வந்து கட்டிக்கும் அது கொஞ்சம் தண்ணி இல்லாத காலத்துல இதுவும் வந்து பாத்தேன்னா கொஞ்சம் நல்லா அ அந்த அளவுக்கு தண்ணியும் தேவையில்ல தண்ணியே இல்லனாலும் வந்து கொஞ்சம் அது வந்து சப்போர்ட் பண்ணிக்கும் ஆடு ஆட்டுக்கு அதுவே சாப்பிட்ல அப்டிங்கனாலும் அத எடுத்து கொஞ்ச வந்து மாட்டுக்கு போட்டுக்கறது அந்த குட்டி குட்டி தல இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கப்பட்டங்கல
எங்க வீட்டுல இல்லிங்க ஒண்ணு ரெண்டு பக்கோ போ போட்ருக்குங்க அ சரியா மொளைக்கலிங்க எங்க மண்ணுக்கு கொஞ்ச ஒத்து வரலீங்க
ம்
ம்
அப்டியே மளந்தது அதுவோட வைத்து பக்கோ வந்து நாங்க வந்து
ஆமா ஆமாங்க நம்ம சாப் புற மாரி அது வாயில்லா ஜீவன் அதுக்கு ஏதோ ஒன்னு போட்டுதா ஆகணுங்க
வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வெ வைப்பீங்களா குட்டிக்கிலா அதாவது அரிசி வைப்பாங்க ஒவ்வொ ருத்தரு மக்காச்சோள இல்ல சோளோ அதெல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச வப்பாங்க கொஞ்ச நல்லா வளருச் வளர் துன்னு அப்படின்னா அது கொஞ்ச இன்னு கொஞ்ச வந்து ச் நல்லா வந்து கொழு கொழுன்னு காமிக்கு இல்லையா
வேற வந்து சோளம் வப்பங்க அத எப்பாச்சு வைப்போங்க மத்தவடி வேற எது இல்லிங்க
ம் ம் செரி செரி செரி நாங்க கொஞ்ச அரிசி வெச்ச மட்டு தா அரிசி வைப்போ அரிசி அப்புறம் கோதும பருப்பு அதெல்லா கொஞ்சோ ஏதாவது பழசு இருந்துச்சுன்னா கோதும பருப்பெல்லா கொஞ்சோ பழசு இருந்துச்சு வீட்டுக்கு தேவைக் போல வந்து பழசு இருக்கு அப்படிங்கறப்ப வந்து அது கோழிக்கு கொஞ்சோ போட்டுக்கறது ஆட்டுக்கு வச்சுக்கிறது அப்புரோ அரிசி கொஞ்சோ இருக்கு அரிசி கோழிக்கு போட்டவுமே வந்து குட்டி வந்து சாப்ட்டுக்கு
செரிங்க
ம் நீங்க அந்த மாரி போட மாட்டீங்க
நாங்க அது போடுறது இல்லிங்க அரிசி எல்லா போடுறது இல்லிங்க கோழிக்கு தா போடுவோங்க நீங்க போடுவீங்களா
நா அதுதா போட்டா எப்டி இருந்தாலு வந்து தனியா மொதல்ல வச்சுட்டு இருந்தது ஆனா அப்புறம் அதிகமா சே இது பண்றதில்ல அப்படிங்கறதுனால வந்து இப்ப கோழிக்கு வச்சாவே குட்டி வந்து சாப்ட்டுக்கு ஒரு நாலு குட்டி இருக்குது குட்டி வந்து சாப்ட்டுக்கு கோழி சாப்புடுதுதோ இல்லையா கோழி மெரட்டி விட்டுட்டு குட்டி சாப்ட்டுக்கோ உங்களுக்கு குட்டி இருக்குதா வெளாட்றதுக்
இல்லீங்க வெள்ளாடு இனிமேல்தா குட்டி போட்டாதா உண்டுங்க. இன்னு போட்லீங்க.
ம்
இப்போ கொஞ்சோ ஆறு மாச செனையாத்தா இருக்குங்க நீங்க அதுக்தா போணு.
ஓ கே ஓகே ஓகே ம். நா எனக்கு இப்ப ஒன்னு ஞாபகொ வர்து அ என்னென்னா நானு ஒரு பத்து பதினஞ்சு வர்ஷோ இருக்குங்க ஆத்தா வந்து வெள்ளா வெ வெச்சுட்டு இருந்தாங்க ஒரு கருப்பு கலர் குட்டி இருக்கு. எனக்கு வெள்ளாட்டு குட்டில்லா எடுத்து எடுத்து கொண்டிட் கொஞ்சிட்டு இருப்பனா அப்றோ அந்த குட்டி பாத்தி அந்த வெள்ளாட்டு டுட வெள்ளாடு பாத்தினா எப்புவே மூணு குட்டி நாலு குட்டி போடு அதும்முட குட்டி மு எ எப்புமே கெடா கு டடேதம்பு ஒடே ஒரு மூக் குட்டி தாம் போட்டுச்சு கருப்பு கலர்ல் நல்லாக் கொழு கொழு கொழுன்னு சூப்பராருக்கு நா ஆத்தாட்ட கேட்டுட்டேருப்பே எப்ப குட்டி போடு எப்ப குட்டி போடு அப்டின் சொல்ட்டு. நல்லா வயிறு பெருசா இருந்துச்சு செரி நானு எப்ப குட்டி போடு குட்டி போடுன் பாத்துட்டு இருந்தே அப்புறோ கரெக்ட்டா ஏ ஆத்தா வந்து ஆ வெள்ளாடு கட்டி இருக்கற பக்க தா ட்ராக்டர் நிறுத்திருப்பாங்க அப்றோ அது பின்னாடி இருந்ததே தெரியாம அந்த டிராக்ட்ர் வீலு அந்த ஆடு அவ் வய்த்துல ஏறி எறங்கிருச்சு.
ஆட சேரிங்க.
அதுகு கத்திக்கிட்டே இருந்துது என்ன பண்றதுனே தெர்ல எனக்கு பாத்து அழுவாச்சினா அழுவாச்சி. எனக்கு அய்யோ குக்க வெள்ளாடு இப்டி கஷ்டப்படுது இது பண்ணுது அப்டின்ட்டு அப்புறோ வந்து கசாப்பு காரங்க இருக்காங்க இல்லையா அவங்கிட்ட சூப் கூப்ட்டு அது பின்னாடி அந்த குட்டி இருக்கற்தே தெரில அது போய் எப்புமே அந்த டயர் கிட்டயேதா படுத்துரு அ அங்க எடுக்கறதுல கொஞ்ச இது வந்து பாக்காம ம் அவுங்க இது பண்ணாங்க அது இருக்கற்து செரியா பாக்கல அது நம் கட்டவு மாட்டாங்க அந்த வெள்ளாட்டுக் குட்டிய சென கடைசில கசாப்பு காரங்க போய் எடுத்து பாக்கைல வயித்துக்குள்ள மூனு குட்டி இருந்துச்சா
சேரி அதுவு செத்துருச்சிங்ளா
உம் அதுவு செத்துருச்சு அதுவு செத்துருச்சுங்க அ நா அழுதுகிட்டே ஸ்ன்ன ஆத்தா கிட்ட போயி இப்டி அல இதாயிருச்சின் அழுதப்ப எங்க ஆத்தா சொன்னாங்க நா செத்தாலு இப்டிதான இவப் பாசக்காரி எம்புள்ளை இல்லாதக் இதுவரைக்கு நீ நீ வந்து புள்ளியாட்டு இது பண்ற இதுக்லாம் போய் அழுவுலாமா அப்டினு ஆத்தா கட்டி தழுவி இது பண்ணாங்க
சேர் சேர் அப்ற என்ன பண்றதுங்க எல்ல ஒரு எமோஷன் பீல் இதானுங் கீர்
ஆம்மா ஆமா அப்றமே வந்து அப்பா அது அ ஏதாவது உம் நா அங்க வீட்ல இருக்கே அ நா வேலைக்கு போன இதுலிலா ஏதாவது செத்து போச்சுனாலு சொ சொல்ல மாட்டாங்க இவ ஆவுனா அழுதுருவா அப்டின்ட்டு உம் ம் அதல கொஞ்ச வந்து இது பண்ண மாட்ட என்னது
நீங்க ரொம்போ எமோஷன் பார்டீங் அனால
ஆ அது அப்பப்பங்க கொஞ்ச வந்து இந்த நம்மளுக்கு வந்து ஆடு மா டு அதுலேல்ல கொஞ்ச பாச அதிகங்க மனுசங்க மேலயு தா
செரிங்க
உம்ங்க அதனால கொஞ்ச வந்து அப்ப தவிர்ப்பு ஓவராகிப் போச்சுங்க
சேர் சேர் செரிங்க என்னா பண்றாது
உம் ம் நீங்களு தான வந்து எதையோ ஒண்ணு வந்து தா நா கேள்விப்பட்டிருக்கிறே ஏதையோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இரு ப்பீங்களாமா
நம்ப அது சும்மா அது கொஞ்சுரது தாங்க
உம் ஓ ஓகே ஓகே ஓகே
கே தா தா
செரியா சேர் பா
உஹும் மழை பெய்ல ஆனா இன்னைக்கு கொஞ்சோ ஓவர் வெய்யிலு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க கேக்குதுங்க
இன்னைக்கு ஓவர் வெயிலு ஆ மழை நைட்டுகீது வருமோ என்னமோ பாக்கலா
சேரிங்க
சேர்ரா சேரி பாக்கலா ம் பாய் பாய்
ஆ பாய் பாய்ங்க